ஹலோ சரிதானே ஆஹ ஹலோ உங்க பேரு
ப்ரோ சுரேஷ ப்ரோ
சுரேஷ ஆ என் பேரு என்ன கேக்க மாட்டீங்களா
உங்க பேர்
அலாக்கேக்குதா
கேக்குது ப்ரோ உங்க பேரு சொல்லுங்க பிரேம்குமார் சாப்பிட்டீங்களா
டில்லி பாபு டில்லி பாபன்னு கூடுவாங்க என்ன வீட்டில
ஓ வீட்டுல டில்லி பாபுவா
ஆஹ்
ஓகே ஓகே ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ
ஆஹ் சாப்பிட்டம் ப்ரோ நீங்க
ஆஹ் சாப்பிட்டோம் ப்ரோ ப்ரோ இது என் பேர் சுரேஷ் அனா ஊர்ல சுனிலன்னனு கூடுவாங்க
ஓ சுனில் கூப்பிடுவாகலா நான் சாப்ப டிங்க ப்ரோ
ஓ ராச சா சாப்பாடு ப்ரோனிங்க
சைட் டிஷ்
ட்டு
நானும் ரசம் தான் சாப்பிட்டான் சைடஸ்ு உள்ளாகியங்கு
சூப்பரு ப்ரோ ப்ரோ ஜிம்முக்கு அந்த மாரி போற மாரி ஐடியா இருக்கா ப்ரோ உங்களுக்கு
ஜிம்முக்கு போன ஐடியா இருக்கு ப்ரோ
ஆஹ் ப்ரோ பிரேம குமார் பிரேமனே கூப்பிட்டா உங்கள இது எதனா கிரியேட்டிவ்னு எதனா எடுக்கிறீங்களா உடம்பு பேத்துற மாரி எதன ஐடியா இருக்கா
அதெல்லாம் இல்ல நீங்க போறீங்களா ஜிப்மாக்கு
இல்ல ப்ரோ வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணுவானா
வீட்ல ஒர்க் அவுட் பண்ணீங்களா நானா ஒர்கவுட்ல பண்ணீங்க
ப்ரோ ஃபஸ்ட் புஷப் செடப ப்ரோ
ஆஹ்
அப்புறம் வந்து ஸ்குவாட்ஸ் மோஸ்ட இது இயிரண்டுதான் ப்ரோ மஸ்ட ஆ ரெண்டு தான் பண்ணுவ ப்ரோ
ஓ சாப்பாடு எல்லாம் என்ன மாரி சாப்பிடுவங்க
சாப்பாடு எல்லாம் ஹை ப்ரோட்டீனா சாப்பிடணும் ப்ரோம் எப்பவுமே சிக்கன்
ஆஹ் சிக்கன் தேனோ அந்த மாரினா எத்தன தோ எத்தன தோசை சாப்டீங்க
நா ஒரு நாலு தோச சாப்டுவேன் நீங்க
ஆஹ நாலு தோச நான் மூணு தோச சாப்டுவேன்
இட்லி ப்ரோ இட்லி எத்தன சாப்டுவீங்க
இட்லி அஞ்சு சா அஞ்சு ஆறு
அஞ்சு ஆறு சாப்டுவிங்களா ஆ
நீங்க
அஞ்ச தா சாப்டுவே ப்
அலோ
அண்ட அஞ்சிதான் பிரேம் அஞ்சிதான் பிரேம்
ஓ வேற நாளா சாப்டலாம் உடம்பேத்ரத்துக்கு
உடம்பேத்ரத்துக்கு பொதுவா எக்சு நெறய சாப்டுங்க நச்சு நச்ச நசா வாங்க போோ
நட்சுனா
நட்சுன்னா வெதை ஐட்டம் வெதை வெதைங்கள் வெத
அஹ என்னா வெத என்னா வெத ப்ரோ
சவுண்டா இருக்கு அப்புறம் உ வீட்ட
பாதாம் பிஸ்தா அதெல்லாம் இருக்கா அவ வீட்ல ஓ
போ
என்னா ப்ரோ பேசவே மாட்றிங்க
ப்ரோ பேசுறம் ப்ரோ
பாதாம் இருக்கா ப்ரோ உங்க வீட்லயே
வீட்லயே பாதாம் ப்ரோ
ஆஹ
இந்து என்னா குரூபே
ஆஹ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்
பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல் கிளியர் பண்டீங்களா
கிளியர் ஃர்ஸ்ட் இயர்லயேஃபர்ஸ்ட் செம்லே ரெண்ட ஆர் இயர்ஸி ஒன்னார் இயர்ஸ்டேன் மேக்ஸ் வேஸ்டேன் ரெண்டாவசம்ல ஒன்னு மேக்ஸு லேப் வச்ச வச்சுக்கறேன் நீங்க
ஓ நா வந்து ஆல் ஆல் கிளியர் பண்டேன் ப்ரோ
ஆல் கிளியர் பண்டீங்களா ரெண்டு இப்போதியைய ஒருராஜ அப்படி இல்லையா
இல்ல புரோ
உம் சூப்பர் புரோ நல்லா படிப்பீங்க போல
ஆஹ அதோ ஒரளவு படிப்பன் புரோ
உஹம் டுவெல்த்ல எவ்ள மார்க்கு ப்ரோ
டுவல் வந்து போர் பிப்டி எய்ட்
உம் பரவால்ல ப்ரோ
இல்ல இல்ல புரோ
ம் ஸ்கூல் பஸ்ட் யாரு புரோ
ஸ்கூல் பஸ்ட்டு பிரேம் குமார் அவ அவன் பே என் பிரெண்டு பேரும் பிரேம் தான் ப்ரோ அவன் தான் ஸ்கூல் பஸ்ட்டு
ஓ சூப்பர் புரோ கேட்டேன்னு சொல்லுங்க பிரேம்குமார
அப்ரோ
உம் அப்புறம் எப்டி வெள்ளையா இருப்பீங்களா பாக்க
இல்ல புரோ நார்மலாதான் இருப்பேன்
லவ்லா பண்றீங்களா
இல்ல இல்ல ப்ரோ அதெல்லாம் பெருசா இன்ரஸ்ட் இல்ல
இன்ட்ரெஸ்ட் இல்லையா பிரப்போஸ் யாருனா பண்ணிருக்காங்களா
இல்ல ஃப்ரோ நம்மளுக்கு யார் ஃப்ரோ பிரப்போஸ் பண்ணுவா
கிரஷ் கிரஷ் அந்த மாரி
இல்ல இல்ல அந்த மாரில யாருமே இல்ல ஃப்ரோ
உங்களுக்குல்ல எதனா ஒரு பொண்ணு வேணும் இந்த மாரி கிரஷு இந்த மாரி இருக்கா
ஆஹா அப்டில்லா இல்ல ஃப்ரோ
உஹம் கேவ அப்புறம்
அப்புறம் நீங்க சொல்லுங்க நீங்க எப்டி ஸ்கூல்ல எல்லாம் எப்டி
ஆஹ ஸ்கூல்ல மக்கும் ஃப்ரோ நானு கிளாஸ்லே மக்கு நான்தான்
அப்டியா ஃப்ரோ
உம் ஓ மக்கு சாம்பிராணி ஃப்ரோ
இது டென்த்ல்லாம் லவ் பண்றிக்கீங்களா ஃப்ரோ
டென்தெல்லாம் லவ் பண்ண ஃப்ரோ
அது எப்டி அது என்னா கதை சொல்லுங்க கொஞ்சம் கேட்கலாம்
லவ் பண்ண அது இந்த பொண்ணு வுட்டு போச்சு ஃப்ரோ
வுட்டு போயிச்சா
ஆஹ்
நீங்க என்னா பண்ணீங்க ஃப்ரோ வுட்டு போற அளவுக்கு
அந்த பொண்ணு வுட்டு போல ஃப்ரோ நான் தான் அந்த பொண்ணு வுட்டு போயிட்டேன்
அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு ஃப்ரோ உட்டு போறத்துக்கு
ன லவ் பண்ணு வேற ஒரு பொண்ணுச்சு வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தது
ஓ தப்புதான் ஃப்ரோ
ஆஹ் அதது தெரிய்சி சிப்ரோன் ஃப்ரேக்ப் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு ஏதோ நல்ல பொண்ணு மாரி அழுது ஃப்ரோ நான் சொல்றது கேட்டு
ஓ நீ கணத்தை வச்சாச்சுன்னா உண்ணும் படியா இருந்தாலும் ஆயிரதான் இருந்தாலும் ஆயிரம்தான் இருந்தாலும் பொண்ணுல ஃப்ரோ கண்ண தொடச்சு வுட்டுருக்கணும்
உஹ வுட்டுருக்கணும் தப்பன்னிட்டே ஃப்ரோ அதுதான் ஃபீல் பண்றேன் இப்ப
ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரோ இனிமே இப்ப கூட போய் பேசுங்க பேசி
வேணா புரோ லவ்வே இல்ல லவ்வே பண்ணது தப்பு போ அ இந்த வயசுல லவ் எல்லாம் பண்ணக்கூடாது ஃப்ரோ
ஃப்ரோ இது வந்து நம்ம வாலிப வயஸ் வாலிப வயசு புரோ
இருபது வயசுக்கு மேல பாத்துக்கலாம் புரோ அத அத பத்தி பேசிக்க கூடாது புரோ
செரி விடு அந்த டாபிக்க விடுங்க வேற டாப் பலா
வேற என்ன பேசலாம் சொல்லுங்க நீங்களே ஏன்னா என்னால அ அனிமிலா பாப்பீங்க
இந்த பூமிய பத்தி எதனா பேசலாம் புரோ
பூமிய பத்தியா
இல்ல அனிமிலாம்
ஆஹ அனிமி வுடுங்க அனிமி வேணாம் அனிமி வேணாம் பூமிய பத்தியே பேசலாம் ஆஹ உங்க உங்க பூமியில நல்லா வெளையுதாங்க
போடும் போடுற உலகத்துல
முல்லச் செடி
முழு செடிான்
புரோ புரோ உட்டு உட்டு கேக்குது புரோ
அங்கே
உட்டு உட்டு கேக்குது கொஞ்சம்
இ நீங்க எிட்ட சதா விட்டுே வந்துட்டு சிங்கர்
நா எனக்குல்லாம் டவர் கெடைக்குது உனக்குதான்
ப்ரோ நான் சரியா வாக்குன்னுக்கேன் ப்ரோ நீ வெளியே த வாச அவ்ள புஞ்சு மாட்டுன் உங்க அங்க சவுண்டக்குது வெளியே வந்து போருங்க ப்ரோ
உம் கேக்குதா
ஆஹ் கேகது இப்ரோ
சொல்லுப்ப நாலாகுது
அங்க என்ன வளகறீங்க
அங்க நா வளகரமா
ஆஹ்
ஆஹ் விதைக்கிறீங்கன்னு கேட்கணும்
சரி சொல்லுங்க ப்ரோ இதெல்லாம் ஒரு விஷயமா
முல்ல கலருக்காவட்டம் ஜாதி மல்லி
ஆஹ் ஆஹ்
றம் நிறைய பூச்செடிலான் இருக்குது ப்ரோ பலாப்பயம் பலாப்பாயம் வாய வாய மரம் கொயக்காய் மரம் மாங்காய் மரம்
ஆஹஹ
அப்புறம் நெல்லு நெல்லுதான் வச்சுக்கிறோம்
உங்க வைஃப்
மாடு கோழிலா இருக்குதா ப்ரோ உங்க வீட்டுல
இல்லல்ல ப்ரோ மாடு கோழிலாம் வாங்க மாட்டாங்க ப்ரோ சிறுதாப்புளி இந்த மாரி ஆஹ் சிறுத்தம்பால் பூச்சி சரிங்களா ப்ரோ
இல்ல ப்ரோ சிறுத்தலா இல்ல ப்ரோ என் கிட்ட
சிருத்த இல்லையா ஒண்ணும் பிரச்ச ன்னை இல்ல ப்ரோ
சிறுத்த பால் குச்சா நல்லதா ப்ரோ உடம்புக்கு
ஆமா ஆமா ப்ரோ ரொம்ப நல்லது
உம் சூப்பரு ப்ரோ
சிறுத்த சிறுத்த ஒரு மூணு வளர்க்குறோம் ப்ரோ ப்ரோ
ஆஹ்
அப்புறம் வந்து இது பேர் கூட ஞாபகம் வர மாட்டேகுது ப்ரோ வீட்டுல வந்து இந்த ஹைனாஸ்ன்னுவாங்கள ப்ரோ அது வீட்டுல ரெண்டு வளக்குறோம் வீட்டு பாதுகாப்புக்காக அப்புறம் வந்து உம் பறவைல கழுகு ஒரு மூணு கழுகு வளக்குறோம் ப்ரோ
ஆஹ் சூப்பரு ப்ரோ வீட்டுக்குள்ளதான் ப்ரோ ஒரு ரெண்டு எலி ஓடுது ப்ரோ எங்க வீட்டுக்குள்ள இப்போ
பூனை வளர்க்கறிறது இல்ல ப்ரோம் ஆனா நாங்க
யான் ப்ரோ எலி இல்லையா ப்பா
நா தரட்டுமா வீட்டுல வழக்கிருங்களா
வேணாம் ப்ரோ இப்பதான் ஒரு ரெண்டு எ லி உள்ள போச்சு அது பின்னாடி பூன்னா எல்லாம் ஒடுது ப்ரோ உள்ள ஓ ஓ
ஓகே இல்ல இல்லனா வேண்
ஓ மத்தாசு கரெக்ட்டா உனக்கு கேக்குதா இல்ல பிரேக் ஆகுதா
ஆஹ கேக்குது ப்ரோ நீ பேசுறது கரெக்ட்டா கேக்குது
உஹம் செரி செரி அப்புறம்ண்ணா கதை சரி ப்ரோம் அப்புறம் பண்றேன் என்ன
ஏன் ப்ரோ ப்ரோ ப்ரோ அந்த மாரிலாம் போகாதீங்க ப்ரோ பிளீஸ் ப்ரோ ப்ரோ அந்தமரியல்லாம் போ பண்ணாதீங்க ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ இப்புடி பண்ங்க் ப்ரோ வைக்காதீங்க ப்ரோ ப்ரோ ப்ரோ பீஸ் ப்ரோ